ஹலோ
அம்மா எப்டி இருக்கீங்மா
அ நல்லா இருக்கோம்ப்பா நீங்க எல்லாரு எப்டி இருக்கீங்க
எல்லாரு நல்லா இருக்கோம்மா
கீங்க ஆ புள்ளைங்கல்லா லீவுக்கு போயிட்டு வன்ட்டாங்ளா புள்ளைங்களா லீவுக்கு போயிட்டு வன்ட்டாங்ளா
வந்டங்கம்மா வந்ட்டாங்கம்மா
சேரி சேரி ம் புள்ளைங்கள எதாவ்து தையலு கிளாஸு இது மாரி அனுப்பிருக்லாலப்பா
இல்லம்மா எங்களுக்கு இங்க சரியா இருந்துச்சிமா போன வாரோ ஃபுல்லா பசங்ளே
ஆ ஆங் கேக்குது கேக்குது பசங்களுக்கு என்ன
ஆ போனம்பா ஆ பசங்களுக்கு இங்க ஃபுல்லா போன வாரொ எங்க கொழந்தைங்களுக்காக ஒரு தனியா ஒரு க்ளாஸ் வச்சிருந்தாங்க அதுக்கு அதுக்கு அம்ச்சிர்ந்தோ அதுவே நல்லா ஒரு வாரொ எப்டி ஓடிச்சுன்னே தெரியல ஆ கொழந்தைங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி எம்பது கொழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க
ஏ அப்பா அப்ப பள்ளிகொடம் மாரி இருந்துருக்குமே ஆ
பள்ளிகொடமா ஒரு பெரிய இதுசாவே இருந்துச்சு முன்னூத்தி எம்பதுனா சாதாரண விசயமா அத அம்ச்சிருந்தோ டீச்சர்ஸ் வாலியண்டர்ஸ்ன்னு பாக்கும் போது ஒரு அம்பத்தஞ்சு பேரு முன்னூத்தி எம்பது கொழந்தைங்க நல்ல ஜே ஜேன்ருந்துச்சு ஒரு பொதுவான ஒரு எடத்துல வச்சி பசங்களுக்கு நல்லது இது இந்த காலத்துல எப்டி இருக்கணு அப்டிங்குற பத்திலா ஃபுல்லா ஆர்கனைஸ்
உண்மையிலியே அ புள்ளைங்களுக்கான விழிப்புணர்வு ரொம்ப அவசியொ இப்ப
ஆமா அதனால அவுங்கள எப்டி பாத்துக்கணு எப்டி இருக்கணு அப்டிங்கிற மாரி ஒரு அஞ்சு நாள் க்ளாஸ் ஆரம்பிச்சிருந்தோ
ம்
எல்லா ஃப்ரீயாவே ஓ பசங்க எல்லா நல்லா இருந்துச்சு நாங்களே பஸ் து கா பஸு ப பஸ்க்கு காசு குடுக்கிறது ஆட்டோக்கு நாங்களே இல்ல ஆ ட்டோ வச்சு ஒவ்வொரு ஏரியாவா பசங்கள வர வக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு ஆட்டோ வச்சி பதினொரு ஆட்டோ ஒரு டீடீ எல்லாமே பசங்கலா எல்லாமே பசங்ள அனுப்ச்சி பசங்கள கேதர் பண்ணியிருந்
அப்டியே ரெண்டு நாளு பேரண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துருக்லா நீங்க
அடுத்த டைம் பிளான் பண்றோம்மா
அ நா அவுங்களா அந்த விழிப்புணர்வு தேவப்படுதுல
ஆ
ஆ
புள்ளைங்களுக்கே சரியா இருந்துச்சு முன்னூத்தி எம்பது புள்ளைங்களுக்கூ காலையில ஸ்நாக்ஸ் குடுக்கறது அப்புறோ மத்தியான லஞ்ச் குடுக்கறது
ம்
லயா இருந்துச்சு நானு எட்றைக்கு ஆமா செலவு ஆயிருச்சு நானு காலைல எ ட்ரைக்கு அந்த எடத்துக்கு போனனா வர்றதுக்கு எப்டியா இருந்தாலு நைட்டு ஏழு எட்டு ஒன்பது வேலய பொறுத்து அவ்ளோ நேரோ ஆயிடு நான்தான் அப்றோ ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ற மாரி இருந்துச்சு ஆமாமா
அ
ஃபுல்லா போய் கோஆர்டினேட் காலைல போனனா நைட்டதா வீட்டுக்கு வருவ
ம்
நல்லா இருந்துச்சு சோ பசங்களுக்கு நா வெளில வேற எங்கயு கிளாஸ்க்கு அனுப்பல
நாங்ளாப்பா
இல்லமா அவுங்களு சேந்து என் கூட இருந்துதா ஹெல்ப் பண்றாங்க அதனால ஒண்ணு கஷ்டோ இல்ல அவுங்களு கூட நிக்கறதுனால எனக்கு ஒன்னு கஷ்டோ இல்ல
ம் எவ்ளோ அம்பளைங்க இது மாரி ஒத்து வராங்க ம்
ஆமா
ஆ
அதே போல அஞ்சு நாளுமே பசங்க எல்லா இன்னு அஞ்சு நாள் வெச்சிருந்தா கூட சந்தோஷமா புள்ளைங்க வந்திருப்பாங்க
ம் செஞ்சிருக்கலாமே இப்பதா ஸ்கூலே தள்ளி வெச்சிட்டாங்க போல இருக்கே
ஸ்கூல் தள்ளி வெச்சிட்டாங்க ஆனா இன்னு அஞ்சு இப்ப இந்த அஞ்சு நாளைக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் மேல செலவாயிடுச்சு பசங்களுக்கு சாப்பாடு, ஸ்நாக்ஸு, ஆட்டோ ப்ச் எல்லாமே இன்னு அஞ்சு நாள்னா இன்னு ஒரு லட்சோ ஆகு
ஆ
இன்னு டயர்டாயிருப்போ ஃபினான்ஷியலாவு யோசிச்சோ ஆனா இதுவே பசங்களுக்கு ஆனா ரொம்ப அதிகமானாலு பசங்களுக்கு கஷ்டமா போயிடு
ஆ அதா
அதனால இது சரியா இருந்துச்சு அஞ்சு நாளுங்குறது பசங்க எல்லா சின்ன சின்ன புள்ளைங்கலந்து காலேஜ்க்கு போறது வரை க்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க
எல்லா ஊர்லயு இது மாரி வெச்சா நல்லா இருக்கும்ப்பா
அப்டியா நா எல்லார் ஊர்ல இல்லயே இந்த ஊர்
இல்ல கான்டாக்ட் பண்ணி இது மாரி குடுக்கலா ஐடியா எல்லா உங்க டிபார்ட்மெண்ட் மூலமா கூட
பாக்கலாமா நா ஃபர்ஸ் பசங்கள எல்லா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாரி வரவேற்த்தோ அதெல்லா பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷோ எங்களுக்குமே பசங்க அது எவ்ளோ அப்சர்வ் பண்ணாங்கங்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு
ம் ம்
இப்ப மொத நாளுங்கும்போது ஒரு பிளைன் ட்ரீய வரைஞ் சிட்டோமா சாட்ல அ ம வெறு ட்ரீய மட்டு எலையெல்லா இல்லாம எல பூ, காய், கனி எல்லா இல்லாம வெறு மரோ காஞ்சிருக்கிற மாரி அ பசங்க ஒண் ணொன்னு உள்ள வர வர அவுங்க வந்து தம் இம்ப்ரஷன் வெப்பாங்க இல்லையா கைரேக
மாமா கை
கட்ட விரல்ல ஆ அது மாதிரி ஒவ்வொரு பசங்களு பச்ச கலர் இங்க் பேட்ல ஒவ்வொரு வெரல் அந்த எல மாரி ஒரு காஞ்ச மரத்துல ஒவ்வொரு பசங்க வர வர எல வச்சோ
ஆ
அப்டி வக்கும்போது சூப்பரா இருந்துச்சி முன்னூறு பசங்களோட கைரேக அதுல இருக்கும்போது அந்த காஞ்ச மரம் ஒரு பெரிய ஒரு நல்ல துளுத்த மாதிரி எல விட்டு துளுத்த மாரி அந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு இருக்கும் இல்லையா பழைய எலையெல்லா உதுர்ந்து புதிய எல மொளைக்கிற மாரி அது மாதிரி
ஆ
ஆமாம்மா பசங்க எல்லாருக்கு ஜாலி அன்னைக்கு வராத பசங்க கூட அடுத்த நாள் வந்து கைரேக வச்சிட் ருந்தாங்க ஆ ரொம் அது அது பசங்க ஃபஸ்ட்டு பாக்கும் போது அந்த மரத்துல ஒன்னுமே இல்ல காஞ்ச மரம் ஒரு அர மண்நேர ஒரு மண்நேரம் பசங்க வர வர அந்த ரேக வக்க வக்க அந்த மரமே துளுத்து போய் அவ்வளோ அழகா இருந்துச்சு
ஆ
இத வந்து மொத நாள் பண்ணிருந்தோ சூ சூப்பரா இருந்துச்சு ரெண்டாவது நாளுமே அப்படிதாம்மா அப்புற பசங்கள எப்டி நம்ம ஊர் ய வரவேற்கறதுக்காக என்ன பண்ணிருந்தோம்னா
ம்
ஆ ஒரு சாட்ல ஒரு ஷேக்கண்ட் குடுக்கற மாரி ஒரு ஹா ஹாய் சொல்ற மாரி அப்புறோ ஆ ஒரு ஹக்கு குடுக்குற மாரி ஆ அவுங்கள வெல்கம் பண்றதுக்கு அந்த பசங்கள எப்டி சொல்லி ஆ கிளாஸ்க்குள்ள அனுப்புறதுங்க மாரி ஒரு சின்ன ஒரு ஏ ஃபோர் ஷீட் ல சாட்ல வரைஞ்சி செலவுத் ஒட்டிட்டோ
ம்
அப்ப அப்டி இருக்கும்போது பசங்க உள்ள வரும்போது பசங்கள ஹாய் உள்ள வாங்க இல்ல வெல்கம் உள்ள வாங்க அப்டி சொல்லி சொல்லி பசங்கள உள்ள அனுப்ச்சோம் எல்லா பசங்களுமே தொட்டது வந்து ஹஃக்கு தா பசங்கள கட்டி புடிச்சி அரவணைச்சி உள்ள கூப்புட்னு அப்டிங்கற மாரி நா யோசிக்கும்போது கூட அந்த ஹஃகுங்கற வார்த்த பசங்க எப்டி எடுத்துப்பாங்களோ அதெல்லா ஒத்துப்பாங்களா அப்டின்னு யோசிச்ச ஆனா வந்த முந்நூறு பசங்கள்ல எரநூறு பசங்களுக்கு மேல அந்த ஹஃக்குதா தொட்டாங்க
ம்
அப்பதா யோசிச்ச அப்ப இந்த இந்த வயசுல இருக்க பசங்க அந்த அன்ப எப் படி எதிர்பாக்கறாங்க அரவணைப் இப்ப எப்டி எதிர்பாக்கறாங்கங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத்தனை புள்ளைங்களுமே ஏன்னா டீச்சர்ஸ் வந்து பசங்கள ஹக் பண்ணும் போது
ம் சந்தோஷ அவுங்க வீட்லயு அதெல்லா செய்ய மாட்டாங்க
ம்
ம்
ஆனா ஃபர்ஸ்ட்டு அந்த சாட்ல நா அந்த வேர்ட போடும்போது ரொம்ப கஷ்டம் யோசிச்ச ஹாண்ட் ஷேக் ஹாண்ட் ஹலோ ஆ ஹக் அப்டின்னுல்லா போடும்போது ஹை ஃபை அப்டின்லா போடும் போது ஹஃகுங்கிற வார்த்தைக்கு யோசிச் யோசிச்சு போட்டோ
ம்
ஆனா பசங்க அப்பதா தெரிஞ்சிச்சு அன்புக்கு பசங்க எவ்வளோ ஏங்குறாங்க அப்டின்னு சொல்லி ட்டு இது மாரி போட்டோ அப்புற அடுத் த நாள் வந்து சாட்ல நாலு பட்டர்ஃப்ளை வரஞ்சிட்டோம்மா
ஆ
பட்டர்ஃப்ளை வரஞ்சிட்டு நாலு கிளாஸா போட்டுருந்தோ நாலு கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் பசங்களும் ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை உங்களோட கையழுத்த போட்டு வரணு
ஆ
அதுவு நல்லா இருந்துச்சு இப்ப கிளாஸ் வைஸ் அவங்க அவங்க பசங்க அவங்கவங்க பேர சந்தோஷமா எழுதிக்கிட்டு ஜாலியா அந்த சாட்ல எங்க வேணாலு அவங்க பேர் எழுதலா அவங்க ஃப்ரீடம்கு அதே போல அது மாரிலா எழுதிட்டு இருந்தாங்க
ஆ இல்ல ஒவ்வொரு வரவேற்புல எல்லா சந்தன குங்கும கொடுக்கறதுக்கு பதெல்லா இந்த மாரி ட்ரீ படோ வரஞ்ச கூட வைக்கலா
நல்லா இருக்கு
ஆமா ட்ரீ பட வைக்கலாமே கயிறையு எழுதி வெச்ட்டு வந்தோ
ஆ இல்ல கல்யாண அந்த மாரி இதில கூட அவங்க நிச்சயமா நல்லா இருக்கு
ம் இப்பல்லா அது இன்னமு கூட நறைய ஆமா
ம்
இப்ப அது எப்டி கூடு நானு இப்ப ரீசண்டா நா இது மாரி பாத்தது எப்டி பாத்தேன்னா ஒரு மரத்துல வளகாப்புல பிளைன் மர வெச்சுட்றாங்க. அதுல வரவங்க வந்து ப்ளூ இங்க் வைக்கிறதா பிங்க் இங்க் வைக்கிறதானு ப்ளூனா ஆண் குழந்தை அவங்க விரும்புறாங் க பிங்க்னா பெண் குழந்தை விரும்புறாங்கங்க மாரி நானு இது மாரி நெறைய இது பாத்திருக்கே. வீடியோஸ் நெறைய பாத்திருக்கே இது வந்து பசங்க ஒரு எடத்துல இருக்கும் போது அந்த பரம் மரம் வந்து செலித்திருக்கு அப்டிங்குற மாரிக்காக வெச்சிருந்தோ
ஆ
மூணு நாள் அப்டி போட்டோமா நாலாவது நாள் வர பசங்க எல்லாருக்குமே வாட்ச் கைல செஞ்சுட்டோ சாட்லவே வாட்சு செஞ்சிருந்தோ வாச்சுனா எப்டின்னா இப்ப நம்ப ஒரு ஹாஸ்பிட்லோ இங்கயோ போனா கையில டேக் கட்டி விடுவாங்க இல்லையா ஆமா அது மாரி டேக் கட்டி விடுவாங்க இல்லையா அது மாரி முன்னூறு குழந்தைங்களுக்குமே வெச்சு கட்டி செஞ்சுட்டோ ஆனா சனி எல்லா சனி ஞாயிறுமே அது மாரி உக்காந்து எல்லா சாட்ட வெட்டி ஒட்டி அது மேல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியோ இல்ல ஒரு ஆப்பிள் மாதிரியோ கலுவி ஃபோ ஷீட்ல வெட்டி மேல ஒட்டிட்டோ சர்ச்க்குள்ள என்ட் ஆகுற அத்தன பசங்களுக்குமே சாரி அந்த மண்டபத்துக்குள்ள என்டர் ஆகுற அத்தன பசங்களுக்குமே இதுதா ஒவ்வொரு டைலயு ஒவ்வொரு சாட்டு
ம்
ஆ அந்த பசங்க சந்தோஷ் மா நம்ம ஒரு கையில ஒன்னு ஃப்ரீயா ஒன்னு குடுக்குறோ அன்னைக்கு ஹோல்டே கையில வந்து ஒரு வாட்ச் மாரி ஒண்ணு கட்டிட்டு இருக்கது சந்தோஷமா நல்லா இருந்துச்சு பசங்க ஜாலியா கட் டி ரொம்ப என்ஜாய் பண்ணுச்சுங்க.
அ கிஃப்ட் எல்லா குடுத்தீங்களா
ஆ ஆமாமா கடைசியா பசங்கள ஊக்குவிக்கிறதுக் காக கத்துக்கிட்டதல்லா எதுவு மறக்கூடாது அப்டிங்குற மாரிலா பசங்க எல்லாருக்குமே ஒரு டிஃபன் பாக்ஸ்ஸ வாங்கி கு தம்சோ பசங்கள உள்ள வரும்போ அவங்கள வரவேத்து வெளியில போகும் போது அவங்கள வெறு கையோட அனுப்பிற கூடாது அப்டின்னு பசங்களுக்கு டவெண்ட்டி ஃபன் பாக்ஸ் வாங்கி குடுத்து நல்லாருக்
சேர் சேர் ம் ம் சரி
அதனால இந்த நாலு நாள் ஃபுல்லா பிஸி தாம்மா
ஆ ம் ம்
பசங்க தையல் தையல் அனுப்புறது நீங்க சொன்ன மாரி தையல் க்ளசு கம்ப்யூட்டர் க்ளஸ்னு கத்றது கரெக்ட்டு தா
இல்ல உங்களுக் பொம்பள புள்ளன் சொல்லிருக் க்கீங்ளா அதனால தையல் கத்துக்கிட்டா நல்லதுேன் நெனச்ச அத விட இதா முக்கியோ
ம் ம் ம் ம் அதனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுச்சுங்க புது புது ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க எங்களுக் கு முன்னூறு பசங்கள ஒரே எடத்துல பாக்குறதெல்லா நல்லா இருந்துச்சு
அ
அதே போல டீச்சர்ஸூ ஒரு அம்பது டீச்சர்ஸ் இருந்து அவங்களுக்கு சொல்லி் குடுக்குறது அவங்கள பாத்துக்கறது பசங்களுக்கு பரிமாறுறதுலந்து எல்லா வேலையு செஞ்சாங்க
ஆ சர் சரி இதுல நல்லா ஒற்றுமையு வந்திருக்கு
ஃபோன் பைனே தெரியலமா
ஆ ஒற்றும விட்டு குடுக்கறது இப்டி எல்லாமே வந்திருக்கு ம்
நல்லா இருக் பசங்க எல்லா ஒன்னா உக்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு நாங்களு பசங்களோடயே உக்காந்து சாப் அந்த பசங்கல்லா அத எதிர்பாக்குறாங்க அவங்களோட நம்ம உக்காந்து சா அப்டின்லா நல்லாருந்துச்சு
ஆ
செரிமா நீங்களு உங்க ஊர்ல ஏதாது நீங்க செய்றதாருந்தா இது மாரி செய்ங்க நா ஐடியா
ஆமா ஆனா அந்த ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அது மாரி செய்ய சொல்லணு
ச சரிங்கம்மா சரிமா நீங்க பாருங்க நா வைக்கட்டுமா சரிங்கம்மா நா வைக்கிறேம்மா